ஹலோ கேக்குதுங்ளா ஹலோ ஆ கேக்குதுங்ளா ஆ வணக்கம் வணக்கம் வணக்கோ கேக்குதுங்ளா ஆ கேக்குது கேக்குதுங் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப
என்ன பண்றிங்க து அப்ரோ ஃபுட்டு கே
ஆ புட் ஆ புட் ஐட்டம்மல்லா நா நெறய ஐட்டம் மாரில்லா செய்வே நா புல்லா மில்ல ஸு அந்த மாரி ஐட்டம்ஸ் தா நெறய ப்ரிபர் பண்ணி செய்வோ
செய்விங்ளா பிள்ளைங்களுக் செஞ்சுக்கிற மாரி
அ எங்க வீட்ல இல்ல இல்ல ஸ்வீட்ஸ் எல்லா ஏ மோஸ்ட்லி செய்ய மாட் டோ எனக்கு இப்ப டூ இயர்ஸ் தா ஆச்சு கல்யாண ஆயி
சேரி சேரி சேரி இல்லநா கேக்குறது என்னோட பசங்ளுக்கு நா செஞ்சு குடுக்குற மாரி உங்ளுக்கு எது சுவீட் செய்ய தெரிமா அப்டி கேட்டே
ஓ ஓ அந்த மாரி சொல்லைங்
ஆ சரி சரி சாப்பாடு சரி சரி காரத்துல என்ன எது விஜிடெபிள்ள
ஆ ஆ வெஜிடபிளா போட்டு ட்டு நெறைய இந்த மில்லட்ஸ் ரைஸ் இந்த கடல மாவு அதெல்லா போட்டு சும்மா அட மாரி தட்டி குடுக்லா
ஆ அது அது அடனா என்ன காய்கறி போட்டா
நீங்க காய்கறி இப்ப கேரட்டு பீன்ஸ் இப்ப உங்ளுக்கு என்னென்ன காய்கறி இருக்கோ அது போட்டுக்லா ஓகேவா அது போட்டுட்டு ஆ‌ இல்ல இல்ல ஸ்வீட் இல்ல காரமாருக்கு இது இ காரோனா நீங்க ஆமாம்மா சி ஆ இல்ல இல்ல நீங்கப் பொடியா கட் பண்ணிக்லா சாப் கூட பண்ணிக்லா கட் பண்ணிட்டு ஆ பொடியா நல்லா பொரியலுக்கு பண்ணுவோல்ல பொடியா கட் பண்ணுவோல்ல அந்த மாரியே கட் பண்ணிகங்க கட் பண்ணிட்டு அதுலயே வந்து கொஞ்சோ கல்ல மாவு போட்டுக்கங்க கல்ல மாவு கொஞ்சோ அரிசு சி மாவு ம் கொஞ்சோ அரிசி மாவு போட்டுங்க அது வந்து கிறிஸ்பியா வரு அப்ரோ கொஞ்சோண்டு அந்த கார்ன்ப்ளவர் மாவு இருக்கும்ல்ல கார்ன் ளவர் மாவு ஆ அது வந்து சும்மா கொஞ்சோ ஒரு ஒரு அர ஸ்பூனுக்கு அந்த மாரி போட்டுக்கங்க அது வந்து நல்லா உங்களுக்கு அந்த கிஸ்பியா
இப்ப கா கேரட்டு பீன்ஸு ஓகேவா கேரட்டு் பீன்ஸு பீட்ரூட் போட்லா
பீட்ரூட் கூட வேணுனா போட்டுக்லா நீங்க கொட மொளகா கொட மொளகா கான் கூட போட்டுக்களா கொஞ்சோ வேணுனா
அ இப்ப நம்ம அளவு எவ்வளவு எடுத்துக்லா
அது நீங்க எப்டி இப்ப நீங்க ஓ ரெண்டு கேரட் எட் த்துங்க ஒரு அர பீட்ரூட் கூட வேணா அந்த அரைளயு அரவாசியை கூட எட்துக்லா எடுத்துட்டு என்ன பண்ணு எல்லாத்தையு பொடியா கட் பண்ணி ஒன்னா பண்ணிட்டு அ வேணும்மா அத்தனை பேருக்கு தகுந்த மாரி போட்டுட்டு அதுல கள்ள மாவு கொஞ் கள்ள மாவு வந்து கொஞ்சம் போட கைப்பிடி போட்டுக்கங்க கொஞ்சம் அரிசி மாவு போட்டுட்டு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு அந்த ஈரத்திலயே ஃபர்ஸ்ட் பெசிஞ்சு பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு அதுவே நம்ம சப்பாத்தி மாவு வந்துரும் உங்களுக்கு
சரி
அதுக்கப்பறம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்தோனே அத எடுத் ட்டு உருண்ட பண்ணிட்டு நல்லா இப்டி தட்டி அப்டியே சும்மா தட்டுவே தட் டுங்க கையிலயே தட்டுவுல நம்ம ஆ அட மாரி சொல்றேன் ம் அதெல்லாம் வந்து நீங்க தனியா வேற எதுவும் செஞ்சு குடுக்க தேவ இல்லல தொட்டுக்க அது இது வேணாம் இதுலயே எல்லாமே போட்டுருவீங்க ஒரு வேணும்னா காரமா வேணும் கொஞ்சம் மொளகா போட்டுக்குங்க அ பச்ச மிளகா இல்ல ம் தூளும் போட்டுக்கலாம் வேணும்னா ம் இப்பி இதுக்கு நீங்க பர்டிகுலரா தனியா திருப்பி சைடிஸ்லாம் செய் தேவ இல்ல அவங்க பசங்களுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் புச்ச மாரி இருக்கும் ம் இப்ப பசங்க சாப்பணும்னா குட்டி பசங் இல்லனா அழகா வந்து சும்மா புடிச்சிட்டு அவங்க ஒரு இது மாரியே சாப்பிட்டுக்கலாம் அத அவன் சாப் பாடா சாப்பிட தேவ இல்ல சும்மா ஆ ஆ நீங்க சும்மா சும் ஆ அந்த மாரி சாப்பிட மாட்டாங்க இல்லாம இப்டி குடுத்து நீங்க டிஃப்ரெண்டா குடுத்தீங்கன்னா அவங்க பஃபர் பண்ணுவாங்க சோ அது அதுக்கேத்த மாரி நீங்க திருப்பு மறுபடியும் வேறனா அதுலயே நா நிறைய மாவு வெரைட்டிஸ் வேற ராகில பண்ணி குடுப்ப நல்லா இருக்கும் ம் ராகில பண்ணலாம் அரிசி மாவு மட் ட்டும் ஒரு நாளைக்கு பண்லாம் வெறும் கடல மாவு மட்டும் ஒரு நாளுக்குக்கு பண்ணலாம் அத மாரி டிப்ரெண்ட் டிஃபரண்டா பண்ணி குத் த்தா அவங்களுக்கு ஒரு லைக் பண்ணுவாங்க
ஹ அதா அதா
கொஞ்சோ சாப்படுற இதுவு தெரியும்ல அது நீங்க நீங்க வுட் ஆஹ சத்துன்றப்ப ஆஹ உடம்புக்கு இப்ப எல்லா காய்கறியு நீங்க சேர்த்தீங்க அவன் தனியா கொடுத்தா சாப்பிட மாட்டா ஆனா இப்டி குடுத்து பாருங்க சும்மா கையில டிவி பார்த்துன்னப்ப கையில பாதி பாதி புட்டு குடுங்க பாருங்க அது பசங்க கொஞ்சோ லைக் பண்ணி சாப்பிடுவாங்க சும்மா பிஸ்கெட் மாரி அப்டியே கையிலேயே கொடுத்து நீ வக்கானனு சாப்பணும்ன்ற அளவுக்கு கூட வேணா அவனே கம்பல் பண்ண வேண்டா
சேரி சேரி
அப்டியே குடுப்பீங்களே அவங்க அப்டியே ஸ்நாக்ஸ் மாரி அப்டியே சாப்பிட்டாலு உங்களுக்கு ஒரு திருப்தி இல்ல ஏதோ வெஜிடபிள்ஸ் அவங்க சாப்படுறா அப்டின்றதிக்கு ம் இப்ப நீ ஆஹ இப்ப நீங்க தனியா போடுதா அது பிரப்பர் பண்ண மாட்டாங்க இப்டிய எல்லா டிப்ரெண்டா குடுத்தீங்கன்னா ஓகே ஏதோ குடுத்துருக்காங்க அப்டியா இனிப்பு வேணா அதுலயே கொஞ்சே வெள்ள போட்டுக்குவே
ஓ அதெல்லா போட்டுக்கலாமா ஆஹ
போட தேவையிலா இப்ப காரமா வேணா மிளகா போட்டு தாரங்க பச்சை மிளகா இந்த மாரி கட் பண்ணி போட்டு தரலா இல்லேயா வெள்ள கொஞ்சோ காய்ச்சிட்டு நீங்க தண்ணியே ஊத்தாதீங்க அந்த வெள்ள பாகு மாரி ஊத்திக்க கொஞ்சோ பிசைஞ்சு நல்லா அந்த சப்பாத்தி மாவுப்பறத்துக்கு வந்தா இனிப்பா குடுத்தீங்கன்னா அதுவு அவங்க லைக் பண்ணுவாங்க இனிப்ப சாப்பிட போட்டு குடுக்கலா நல்லா இருக்கு டிஃப்ரெண்டான ஒரு ட்ரை பண்ணலாம்ல ஆஹநாட்டு சக்கர நாட்டு சக்கரைய சும்மா லைட்டா தண்ணீல் அப்படியே உருக்கி போடுடும்ல சூப்பரா இருக்கு லா அந்த மாரி போட்டு இன்னா தண்ணி கூட ஊத்த தேவயில்லா அதுலயே ஏழப்பிட்டுபே
ஆ இது நல்லா இதா இருக்கே நா ஒருத்தனாள உங்களுக்குல்ல ட்ரை பண்ணி பாத்துட்டு நா சொல்றே
உங்ளுக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டியா இருக்கு சாப்டுறதுக்கு நல்லா இருக்கு பசங்களுக்கு இதுக்கு முன்ன டிஃப்ரெண்டா செரி செய்ய குடுத்தா குடுக்காது குடுத்தீங்ன்னா குக் ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கு நல்லா இருக்கு ஸ்வீட்டா இருக்கு சொல்லி நல்லா லைக் பண்ணியு சாப்டுவாங்க அதனால அவ்ங்ளுக்கு ம் கார சாப்புனா நீங்க மொளகா போட்டு குடுக்லா இல்லாட்டி சக்கரைக்கு பதிலா நாட்டு சக்கார அந்த மாரி வெள்ளொ அந்த மாரி எடுத் இத்த பாத்திங்னா நல்லா சாப் லைக் பண்ணுவாங்க அத அவ்ங்ளுக்கு புடிசி செ ல்லா அந்த மாரி ஒவ்வொரு மாவு வெரைட்டிஸ்ல அப்டி போட்டு குடுத்தீங்ன்னா கொஞ்சொ அவ்ங்ளுக்கு வெஜ்டபிள் சாப்டட மாரி இருக்கு ஆ ராகி கம்பு ஆ அந்த மாரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாவா ஆ எந்த மாவ் இருந்தானா அது ஒரு கைப்பிடி போட்டீங்ன்னா உங்ளுக்கு பசங்க தெரி குடுக்லா குற்க்லா நீங்ளா வேணு சாப்புலா உங்ளுக்கு ஹெல்தி தா அது
ஆமா ஹெல்தி ஃபுட் தானே இப்ப என்ன நம்ம எங்க சாப்ட முடியுது இப்ப எல்லா எல்லா கடைல வாங்கி
இல்லல அத்தன வெரைட்டியா செஞ்சு சாப்றதுக்கு ஒரே வெரைட்டியா இப்டி செஞ்சிட்டு ஒரு ஒரு சும்மா ஒர் தொகையல் மாரி செஞ்சிட்டா கூட நல்லா யெ ரெண் நாளைக்கு வச்சாலு கெடாது தொகைய எல்லா இப்ப இதுக்கு நீங்க வெறு கார சட்னிமா தக்காளி வெங்காய எல்லா போட்டு வதக்கிட்டு
ஆ ஆ கார சட்னி மாரி அரச்சா நல்லா ஆ இல்ல வேற எதா அது புதினா சட்னி அந்த மாரி வச்சு சாப்லாமா
ம் அது கூட நல்லா இருக்கு எதுவா இருந்தாலு தண்ணி ரொம்ப உத்தாம மா அந்த கெட்டிமா வச்சிக்கிங்ன்னா நல்லா இருக்கு இப்ப கெட் யுமா இருச்சுன்னா தொட்டு சாப்லா இல்ல மல சும்மா ஸ்ப்ரெட் பண்ணி நீங்க குடுக்லா பசங்களுக்கு அதுவுமே நல்லாருக்கோ தொகையல் வெறு பருப்பு தொவைல் அந்த மாரி எல்லாமே
ஆ பருப்பு தொவையல் எப்டி பண்றது
அது வந்து நீங்க வெறு சும்மா தொவரம் பருப்பு இருக்குல்ல தொவரம்பருப்பு கொஞ்சோ உளுந்து கொஞ்சோ ஆ அதெல்லா வந்து வருத்துக்கணு ஆ ஆ நீங்க உங்ளுக்கு அப் அப்பத்துக்கு மட்டு வேணுனா ஒரு ரெண் ரெண்டு ஸ்பூன் எடுத்துட்டு எல்லாத்தயு வறுத்துட்டு அது கூட வந்து காஞ் ஞ்ச மொளகா ஒண்ணு வெச்சிட்டு கொஞ்சமா தேங்கா பொடி போட்டு வருத்து பொடி பண்ணி டீங்னா சூப்பரா இருக்கு
ஆ ஹ பொடியாவே
பொடியாவே ஆமா அது வந்து வறுத்துட்டு அப்றோ மிக்சில போடுபோது தேங்கா எல்லா போத்தீங்னா தொகையல் மார்தா இருக்கு உங்ளுக்கு
ஆ செரி செரி செரி
இப்ப இதுவு மட்டு வருத்துக்கணு இந்த பொ தொ பருப்பு சொன்னல தொவர பருப்பு வறுத்துட்டு அப்றோ வெங்கா அது கூட வந்து கொஞ்சோ வெங்காய தக்காளி கூட வறுத்துக்லா வேணுனா வறுத்துட்டு அந்த சூட்லயே ஆ ஆ ஆ சின்ன அதிவு சின்ன வெங்காய போட் ட்டா நல்லா ஸ்ட்ரென்து ம் ஹெல்தி அது வதக்கிட்டு லாஸ் டா சும்மா அந்த ஆஃப் பண்ணிட்டு தேங்காவ போட்டு அதுக்கப்றோ கலாரி எடுத்துட்டு நீங்க மிக்சில போட்டு அ கெட்டிமா அரிச்சிக்னா தண்ணி ரொம்ப ஊத்தாம அந்த வெங்காயத்துல இருந்து வந்து வரு உம் கெட்டிமா இருந்தம்னா நீங்க எல்லா இட்லிக்கு வெச்சுக்லா தோசை எல்லாத்க்கு வெச்சுக்லா சப் சப்பாத்தி சாதத்து கூட வெச்சிகலா தொவையில் நல்லாருக்கு
ஆமா இது எல்லாமே சத்தான அயிட்டம் தானே தொவரம்பருப் புங்கறது சத்துதா உழுந்துங்கறது சத்து
எல்லாமே நல்லா சத்தான ஐட்டம் நமக்கு உடம்புக்கு தேவையான எல்தி ஐட்டம் தா
எனக்கே
இந்த மாரி எல்லமே குடுப்போ உம்
உள்ள பிள்ளைங்க எல்லா அந்த கடைல வாங்கறது அது இதுனு தானே வாங்கி சாப்பறாங்க அதுக்கு இந்த மாரி நம்ம செஞ்சு ஒரு ரெண் நாளைக்கு ஒரு டெய்லி இல்லைனா கூட ஒரு ரெண் நாளைக் சாப்ட்டா கூட ஒடம்புக்கு அவ்ளோ இது
அப்டி கைல புட்டு புடுங்குங் பாருங்க அது புடி ச்சிரு பசங்களுக்கு அது கூட கான் போட்டீங்னா இன்னு லைக் பண்ணுவாங்க
நெய் விட்டு இது பண்ணிக்கலா ம் இல்ல எண்ணயே ஊத்தகூடாது
எண்ண நீங்க சும்மா செய்யும்போது சும்மா மேல தடவைனாலே போது வே தேவல உ சமா ரெண்டு பக்க ச ப்பாத்திக்கு எப்டியு நம்ம தடவுவோல்ல அந்த அளவுக் தடவுனாலே சே நல்லா அதலய இதுவாயிடு நல்லா ரொம்ப ஆயிலு இல்லாம நல்லா இருக்கோ ஃபுட்டு
ஆ
பசங்ளுக்கு லைக் பண்ணுவாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா அந்த மாரி குடுத்திங்னா அதல கொஞ்ச கான் இருந்தா மக்கா சொல்லோ இருக்குல்ல காணு
ஆமா ஆமா
சும்மா நாள் போட்டு குடுங் பாருங்க அதுவே ஒரு டிப்ரென்ட்டா அவுங்ளுக் தெரிய லைக் பண்ணுவாங்க அதுவு வந்து கொஞ்ச அந்த வீட்டா இருக்குல்ல அந்த டேஸ் திக்கு அவ்ங்களுக் கொஞ்ச நல்லா ஹெல்த்தியா புடிச்சிருக்கு ம் விரும்பி சாப்புடகூடிய பொருள்னா கொஞ்ச நல்லா போட்டீங்னா ம் ஆமா நீங்க சும்மா ஈவ்னிங் நேக்ஸ் அவ சாப்ட்டாலே அவ எல்தி போதுல்யா உடம்புக்கு சாப்ட்டோனே அ அதா அதனால அதுவே அதுவே நல்லா எல்தியா குடுப்ப அந்த மார் நீங்க குடுக்லா அவுங்கலுக் இப்ப ரைஸ் ஊட்னா கூட நீங்க அவுர் சரியா சாட்ட மாட்டாங்க அந்த மாரி இருகப்ப இந்த மாரி எல்லா போட் போட்டுட்டு நீங்க சும்மா இந்த கைல குடுத்து இந்த டிவி பாக்குறப்ப சும்ம கைல குடுத்தீங்ன அந்த மாரி லைக் பண்ணி சாப்டுவாங் அவுங்ளோ கேப்பாங்க திரும்ப்யு நல்லாருக்கு அப்டின்
அ
மாரியாச்சு எல்த்தி போனா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க
ஏங்க ட்ரை பண்ணி பாத்துட்டு கண்டிப்பா நா உங்களுகு எந்தளவுக் நல்லார்ந்துச்சி பசங்க எவ்ளோ விரும்பி சாப் காங்க அப்டின்றத நா கண்டிப்பா சொல்ற
ம் ம் ஏனா அதுல்லாம நீங்க இப்பதான புதுசா இந்த மார் ட்ரை பண்ணி குடுக்குறீங்க அது மாரி குடுத்தத்னா டிஃப்ரெண்டா குடுத்தீங்னா கொஞ்ச புடிச்சிருந்தா திருப்யு அடிக்கடி உங்ள கேப்பாங்கல
ஆம் ஆமா
நல்லாருக்குன் சொல்லி
ஆமாமா
அதனால நல்லா சாப்புல்லா
கண்டிப்பா கண்டிப்பா நா ட்ரை பண்ணி பாத்துட்டு கண்டிப்பா நா உங்கலுக்கு சொல்ற கண்டிப்பா சொல்லுவ சேரிங்க ச தோழி நம்முளோட நிமிடங்கள் முடிந்து விட்டது நம் மீண்டு அழைக்கிறே
மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்